ஹலோ வணக்கங்க, வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க நீங்க ஃப்ரீயா இருக்கற டைம்ல சீரியல்ஸ் பாக்குற ஹேபிட் இருக்குல்ல
ஆ ஒன்னே ஒண்ணுதா பாப்பே அதுவு வந்துட்டு வீட்ல பாாத்தாங்க அது கூட பாத்து பாத்து பழகிடுச்சு சேரி ஓகே நம்மளு கண்டினியூ பண்லானு பாக்க ஆரம்பிச்சதுதா அந்த ஒரே ஒரு சீரியல் மட் டுந்தா பாப்பு வேற எதுவு இப்போதைக்கு வந்துட்டு இந்த வெப் சீரீஸ் அதெல்லாதா பாத்துட்டு இருக்கே ரெகுலரா பா
ஸ்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாத்தீங்களா இன்னைக்கு இந்த வாரத்தோட எபிசோட
த்துதா ரிலீஸ் ஆயிருக்கு நேத்து இது டைமே இல்ல ஆனா பாத்துருவோ இன்னு அன்னைக்கே இன்னுமேட்டுதா பாக்கணு ஆனா இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு இது ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு என்ன ரிலீஸ் ஆ எல் பி டபிள்யூ நாளைக்கு வந்து வேற ஒன்னு ரெசார்ட் வந்துரு ஆ பா க்கணு நீங்க பாத்துட்டீங்ளா
ஆங்க ரொம்ப சுவாரஸ்யமா போகுது
ஓகே ஓகே ஆ ஆமா ரொம்ப நல்லா இருக்குன் சொன்னாங்க
அதுதா பாத்திங்ளா என்னன் சொல்லிட்டு
ஓகே ஓகே எனக்கு இது வந்துட்டு முன்னாடி ஒரு சீ ஒரு வெப் சீரிஸ் வந்துட்ருந்துச்சு அது என்ன உப்பு புளி காரம்னு நீங்க பாத்திங்ளா ஆ அதுல ஆ வர ஒரு கொஞ்சொ கேரக்டர்ஸ்லா இதுலயு வராங்க பட் அந்த ஒரு ஸ்டோரி கூட அதே மாரி இருக்க மாரிதா எனக்கு ஃபீல் ஆகுது
ஆ இல்லங்க அதுல வந்து அ ப தெரிஞ்சி வருவாங்க ரொம்ப நாள் ஆகு அது கண்டுபிடிக்கிறதுக்கெலா இது வந்து கூட வே இருந்துகிட்டு துரோகம் பண்ற மாரி இல்லங்க
ஓகே நா இன்னு பாக்ல அதா இந்த வாரந்தா அந்த ஒரு ஆ சீக்ரெட்ட வந்துட்டு ரிவீல் பண்ணிருப்
ஆமாங்க தெரிஞ்சிருச்சி அவுங்க பைய பாத்துட்டாப்டி அவுங்க பைய வந்து ஒரு ஆ மேரேஜ்க்கு வந்து அவுங்க இது இல்லைங்
ஆ அது லாஸ்ட் வீக்கே காட்னாங்க அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் மாரி வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க
அது வந்து வீட்ல வந்து அவுங்க சிஸ்டர்ஸ் கிட்டல்லா சொல்லிடுவாங்க அவுங்க சிஸ்டர்ஸ் வரைக்கு எல்லாருக்கு தெரிஞ்சிருச்சி ஆ தெரிஞ்சிட்டு ஆ இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற மாரி தெரிஞ்சிருச்சி அவுங்களால அது வந்து டைஜஸ் டே பண்ணிக்க முடியாம இருப்பாங்க செரி அம்மாட்ட எப்படி சொல்றது சொல்றதுன் சொல்லிட்டு யோசிச்சிட்ரு
ம் ம்
ஆ யோச்சிட்டுருக்கும் போதே அவுங்க பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் பேச்சி எடுத்திருக்காங்க இன்னக்
ம் ம் ஆமா
உங்களுக்கு வந்து அலையன்ஸ் வர வெக்கிறாங்க
ம்
அவுங்கள வந்து காலேல கூட ரொம்பவே அப்செட்டாவே இந்த விஷ்யோ தெரிஞ்சது அவுங்களுக்கு ஒரு மாரி ஆயிடு துல்லைங்ளா அதனால ரொம்பவே அப்செட்டா காலேல போவாங்க ஆ மேரேஜி ஆ அந்த மேம் மேரேஜ் அந்த அலையன்ஸ் வர வச்சப்போ பொண்ணு பாக்கற அந்த சடங்கு நடக்குல்லைங்ளா அப்ப வரும்போது அந்த பையே வந்து அல்ரெடி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பையே ஆ அவ வந்து நா கொஞ்சோ பொண்ணு கூட பேசுணு அப்டின் சொல்ட்டு சொல்றா இவுங்க மகேஷ் அப்டிங்கறவங்க கூட லிவிங்ல இருக் இருந்தாங்க இல்லைங்ளா
ஆமா ம்
அந்த விஷயத்த சொல்லிடுவா எப்டி உங்களால இந்த மாதிரியெல்லா வந்து எனக்கு துரோகம் பண்ண முடியிது உங்க வீட்ல மாப்ள பாக்கும் போதே நீங்க சொல்ல வேண்டியது தான ஏன் இந்த மாரி சொல்லாமருக் டிங்க அப்டின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல எனக்கு நா வந்து கல்யாணத்துக்கு நா ஒத்துக்கற மாரியே நா வரல ஆனா வந்து ஆ நா பே சொல்லான் தா நெனைச்சே ஏ உங்க வீட்ல நீங்க சொல்லன்ற மாரி ஒரு மாரி மாப் உள்ள பேசீட்டு போயிட்டு எனக்கு பொண்ணு ஓகே இல்ல அவுங்க வந்து லிவிங்ல இருக்காங்கன்னு சொல்ட்டு ஓபன் பண்ணிடுவா
ம் ஓ ஓகே
எப்டியு சொல்லி விட்டு போய்டுவா அவங்க அவங்க அம்மாக்கு வந் து மயக்கோ போட்டு விழுந்துருவாங்க ஷாக்காயி மயக்கோ போட்டு விழுந்துறாங்க ஹார்ட் அட்டாக் வந்
ஓ ஓகே அய்யயோ இப்ப அவங்க அவுங்க ஹஸ்பண்ட் விஷ்யோ தெரிஞ்சா அவ்ளோதா போலருக்கே
அதுதா நானு யோசிச்சே இந்த விஷ்யத்துக் கே இவ்ளோ ஷாக்காகறாங்க ஆ இன்னு ஆ
இந்தளவுக்கு இந்த காலத்துல இவ்ளோ சாஃப்டா ஒண்ணுமே தெரியாம இவ்ளோ இன்னசன்ட்டா இருப்பாங்ளான்னு எனக்கு டவுட் டா இருந்துச்சி ஆனா
இல்லங்க மே பி இருக்கலாம் யாராது ஒரு கேரக்டர் இருக்கலாம் இல்லாம ஒரு கேரக்டர வந்து உருவாக்கிருக்க மாட்
கண்டிப்பா ஆமா ஆமா ஒரு சில பேரு அதா அந்த பழைய காலத்து ஆளுங்கெல்லா வந்துட்டு இருப்பாங்க
ஆ புருஷன் சொல்றதே கேட்டுட்டு இருக்கணு அப்டிங்கற ஒரு கேரக்டரா இருக்குல்ல அவு வுங்கள எடுத்துட் போயி ஹாஸ்பெட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பெட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அ ட்ரீட்மெண்ட் போயிட்ருக்கு ஆன்ஜியோ பண்ணணுன் சொல்லியிருக்காங்க பிளாக்கிருக்குன்னு சொல்லிருக்காங்கங்க அ டாரெஸ்ட்டாருந்தது பாத்துட்டு இருந்த மாரி இருந்துச்சு செரி பாத்தீங்ளோ என்னவோ
ஓகே ஓகே இதுத்து இதே இதுதா வந்துட் டு இந்த உப்பு புளி காரமிருக்கில்லையா அதுலே வந்து
இதே மாதிரிதா வந்துட்டு அவங்க ஆ அவங்க பொண்ணு இப்ப வந்துட்டு அவங்க செகண்ட் ஒய்ஃப் இருக்கு ங்கள அவுங்களுக்கு ஒரு பொண்ணுருக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இவனோட பையே பொண்ணு கடையாது இன்னொரு ஹஸ்பண்டோட பொண்ணு ஓகேவா வந்துட்டு அது எப்பிடினாலும் ப்ளட் ரிலேஷன் ஆகாது அப்போ வந்துட்டு அவுங்க ரெண்டு பேரு அண்ணன் தங்கச்சி ஆகாது ஏன்னா இவுங்க ரெண்டு பேரு லவ் பண்றாங்கல்லையா சேம் ஸ்டோரி தா அதுலியு வரு அவுங்க ஃப்ஸ்ட்டுவந்துட்டு அண்ணன் தங்கச்சி மாரி எப்பிடி அவுங்க ரெண்டு பேர் வந்துட்டு லவ் பண்ற மாரி வருது அப்டின்னு சொல்ட்டு நம்ம யோசிப்போ ஆனா கடைசியில வந்து அ இன்னொரு ஹஸ்பண்டோட பொண்ணு தான அப்ப வந்துட்டு எப்பிடி இருந்தாலு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் தான ஆகுது அப்ப வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க லவ்வ அந்த மாதிரி ஆகு அதே மாதிரி சேம் ஒரு பேட்டர்னே வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க எனக்கு அதுதா என்னட அது அப்டியே காபி பண்ணி இருக்காங்களே அதே டேரக்டர் வேற சேம் இது இருக்காங்களேன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்ப அவங்க அப்ப வந்துட்டு ஜெயில்ல இருக்காங்கல்ல எப்டினாலு இவங்க வந்துட்டு கடையாது அம்மாதா இருக்காங்க அவங்க கூட அந்த மாதிரி இருக்கு போது து‌ இவங்க ரெண்டு பேர் லவ்வ வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமு கண்டினியூ பண்ணுவாங்க அப்டின் நினைக்கிறே
இல்லங்க நா இந்த வெப் சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா பாக்கல ஆ இப்போ இப்பதா சொ எல்லாரு சொன்னாங்க ந நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு டூ வீக்ஸா தா பாக்றே ஆ எனக்கு பஃர்ஸ்ட்டு ஸ்டோரி எதுவு தெரியாது இன்னு எந்த ஸ்டோரியு ஆ ஆமா ஆமா இருக்குங்க இனிமே
ஓ செரி செரி நீங்க பிகினிங் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு எனா நடுவுல பாத்துட்டு இப்ப திருப்பி யஸ் ஸார்டிங் போனீங்கன்னா தா ஒந் மாரி இருக்கு
அது அது தா இன்னிக்கி ஸ்ட்டாடி்ங் ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரு
ஓகே ஓகே ம் நல்லா அப்றோ ஆ அப்றோ எல் பி டபிள்யூ கூட முடிய போதுன்னு நினக் இருக்ற ஹண்ட்ரட் எஃபிசோட்
அப்டிங்களா நா அந்த வெப்சீரிஸ் எல்லா நிஜமாவே எனக்கு இருக்குதான்னு கூட தெரியலங்க அதுதா ஆ கொஞ்ச ரோ ரொம்ப நாளா வந்து பாக்றதே விட்ருச்சு டச்சே விட்ருச்சு ஹார்ட் பீட் அப்றோ நா வந்து பாக்கவே இல்ல
ம் ம் ஓகே ஓகே அதுக்கப்றோ எந்த ஒரு சீரியலு ஒன்னு நல்லா வரல வெப் சீரிஸ் ஆக்சுவலா வீட்க்கு தா வெயிட் பண்ணிட்டே இருந்தோ ஆனா ஒன் இயர் ஆகுன் தெரியு அதுக்கு நடுவுலதா இதெல்லா வந்து சே நடு சென்டர்ன்னு எதோ வந்துச்சு பட் எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கல அதெல்லா
ஹஹ
இப்ப கூட இல்ல ஒன் ஆர் டூ எபிசோட் ஸ்டாப்பே பண்ணிட்டே அத் மாதிர தமிழ் சீரியல்ஸ்ன்னா இப்பதா வருது வெப் சீரிஸ்ஸே
ஆமா வெப்சீரிஸ் வந்து இப்ப இப்ப ரீசல் ஹாட்பீட் அப்ற தாங்க நறைய வெப்சீரீஸ்ஸே விட ஆரம்பிச்சிருக்கு
ஆமமா அது நல்லா ஹிட் ஆயிடுச்சுல்ல அதனால
வெப்சீரிஸ்ன்னு ஒண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதே அப்பதா போல
ஆமா ஆமா இருக்கலாம் அதுதா இந்த எபிசோ சோட் அந்த எல் பி பிள்யூ இன்னு ஒரு ஒன் வீக்ல முடி்ஞ்சிடு அது முடி்ஞ்ச உடனே நமக்கு ஹார்ட்பீட் வரும்னு நினைக்கிறே ஆ சீசன் த்ரீ ம் ஆமா அது முடிய போது இந்த வீக் முடிஞ்சிடு
ஆ நே நேத்து கொஞ்சமா இன்ட்ரோ குடுத்தாங்க ரதி வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வர மாதிரி ரீனா உள்ள இருக்க மாதிரி கொஞ்ச அத பாத்த உடனே எனக்கு ஏதோ பழைய நினைவுகள் எல்லா அ எதுவாகுற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஹாட்பீக் வந்து ரொம் ஒரு மாதிரி நாங்க உட்கார்ந்து ரொம் போ ஊறி போய் பாப்போங்க எ பொண்ணு அழுதுட்லா இருப்பா
எனக்கு எப்போ அழுக வந்து ச்சுனா வந்துட்டு அந்த அவ்ங்க அப்பா வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட்டு இருப் பாருல இந்த ஹீரோவோட அப்பா அவரு வந்துட்டு எறந்தாரு பாத்தீங் அந்த ஒரு சீன் தா எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு மத்தபடி ஓகே நார் மலா தா இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு சீன் மட்டு ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு
ஆ அப்டிதா ரொம்ப எ பொண்ணு வந்து பிளஸ் ஓ அப்ப போய்ட்டு இருந்தது எக்ஸாமே இருந்தா கூட சரிங்க அவ வந்து அத ஆ சீரியல் அந்த வெப் சீரிஸ் பாக்காம அது ஒன் அவரு அது எப்டினா ஸ்பெண்ட் பண்ணிடுவா எப்பயாது அது பாத்தே முடிக்கணுன்ற மாதி ரி இருப்பாங்க அவ கூட சேர்ந்து சேர்ந்துதா நானு டிராவல் ஆனே
செரி செரி ஓகே நல்லத் தா அது ஒன்னும் ரொம்ப நல்லா ஜாலியா போற மாதிரி ஒரு சீரீஸ் தான நம்ம பாக்லா யோட உக்காந்து
உம் ஃபேமிலியோட பாக்குற மாரிதா இருக்கு மேக்சிமம் எந்த வெப் சீரிஸும் அவ்ளோ அக்ரசி வ்வாவோ இல்லை ஒரு மாரி வல்கராவோ எதுவுமே இல்ல
ஆமா ஆமா உங்களுக்கு ஹிந்தி இதுதா வந்துட்டு இந்த பிரைம்ல வர்றதெல்லா தான் கொஞ்சோ இதுவா இருக்கு அந்த ஹிந்தி டப்டு தமிழ்ல வரோ இல்லையா அதெல்லா கொஞ்சோ எல்லாரு உக்காந்து பாக்குற மாதிரி இருக்காது பட் இதெல்லாம் ஓகே நல்ல நல்லா ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கு இப்ப வர சீரிஸும் அதே மாதிரிதா இருக்கு நம்மளா ஜாலியா பாக்குற மாதிரி என்ஜாய் மாதிரி இருக்கு ஆமா
பெரிய நம்ம தமிழ் சீரியஸ்லா அவ்ளோ ஒரு இதுவால்லா இல்ல
டிவில வரது சொல்றீங்களா சீரியல்
ஆமா சீரியல்ஸ் கூட ஓரளவுக்கு இப்பல்லா வந்து ஏதோ சினிமா மாரி கொண்டு போறாங்கங்க
கரெட் கரெக்ட்டு நம்ம அந்த என்ன இப்போ நம் நா என்ன சீரியல் பாப்பே எனக்கு அதுமே மறந்துருச்சு
அத் அழகே அழகுங்ளா
இல்லல்ல இ நைன் ஓ கிளாக் வருமே நைன் தேர்ட்டிக்கா விஜய் டிவில
முத்து மீனா அதுங்களா
யோவோடது தா அது வந்துட்டு பாக்கும்போது அதுவு க்கே வரும் நல்லாதா போயிட்டு இருந்துச்சு பட் அந்த அந்த மாமியார் கேரக்டர் தா ரொம்ப ஒரு மாதிரி பண்றதுதான் வந்துட்டு என்னடா இது இத பாக்கணுமா அப்டின் க்குற மாதிரி இப்பல்லா தோண ஆரமிச்சிச்சு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆமா இல்ல ஒரு லிமிட் இருக்க வேண்டித் தா அவங்க பண்றாங்க சரி பிடிக்கல பட் அதே ஒரு எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிட்டே இருக்கிறது வந்துட்டு அது ஒரு மாரி ஒரு மாரி போதோண்டா சாமி பாத்தே பாக்கணுமா அப்டின்ற மாதிரி ஒரு ஃப்
கண்டிப்பா இருக்குங்க அந்த இது வருது ஏன்னா நம் நம்மளு ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கறதுனால
உம் இல்ல யாருமே இப்டி பண்ண மாட்டாங்கன்னு தா எனக்கு தோணுது எந்த ஒரு கேரக் டருமே இந்த அளவுக்கு மோசமா போவாங்களா ஏன்னா வந்துட்டு இப்பதான் லாஸ்ட் வீக் அவுங்க வீடு வந்து மீட்டு குடுத்திருக்கா மீனாவும் முத்துவும் இப்போ திருப்பி இந்தவீக்கு ஆரம்பச்சிட்டா அவங்கள பத்தி கொற சொல்றதுக்கு அது எப் டி முடியும் அந்த ஒரு
ஃபைவ் லேக்ஸ் வேணுநீங்க ரெடி பண்ணி குடுங்கன்னு கேக்குறா பாரு
அதுதா எனக்கு ஒண்ணு புரில எப்டி டா இப்டி மனசாட்சி இல்லாம இப்டி ஒரு ஸ்டோரி எடுக்குறீங்க நாங்க எல்லா பாக்றதா வேண்டாமான்னு தோணுது ஓகே நேரமு முடிஞ்சிருச்சு தோழி
ஓகே ஓகேங்க நா அடுத்த கால்ல பேசலாங்க ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க